ஹலோ ம் கேக்குதுமா
எப்டி அத்த இருக்கீங்க
ககே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே அத்த ட்ரிப்பு உங்ளுக்கு எப்டி போச்சே
ஆ எனக்கு சூப்ரா போச்சு இந்த பஸ்ல தா எங்ளுக்கு டிராவல்லு ம் அய்யயோ கிட்ட தட்ட தேட்டீன் ஹார்ஸ் தா நெனைக்றே டிராவல் மட்டு
ஓ
ம் வந்துட்டோ அதாவது இந்த வெயிட்டிங் பீரியட் இங்க இருந்து ஒரு ஊருக்கு போனு அங்க வந்து அந்த ஏர்யா பஸ் அதுக்கு அடுத்த செகண்ட் பஸ் வர துக்கே கிட்டத்தட்ட த்ரீ ஹார்ஸ் அங்க பஸ்ஸ்டேண்டலே உக்காந்துட்டோ த்ரீ ஹார்ஸ் வெய்ட் டிங் அந்த பஸ் வர்ணு அதுக்கப்றோமா வந்துட்டு மழ ஏறு போது மட்டு கால் டேக்சி புடுச்சுக்குணு
ஓ
அ ஏனா கம்பல்செரி இப்டி அ இங்க எல்லா வந்து வாமெட் கேஸ்சு
ஹிஹி ம்
அதனால கீழ வரைக்கு பஸ்ல போயாச்சி மழ ஏர்றோ அவ்ளோதா இன்னு கொஞ்சோ தூரோ போனா மழ ஏ றப்போறோ அப்டின்ற போது அங்க மட்டு கால் டாக்சி புடிச்சி ஆ ரூம் இருக்கு போயாச்சி அப்டியு போகும்போது நான்தா ஸ்டார்ட் பண்ணே வாமிட் எடுக்றதெல்லா அப்ப சொல்லவே வேண்டா அதனால அதுன அது ஒரு பக்கோ போயினே இருந்தது அது போய் ரீச் ஆய்ட்டு நல்லா ஸ்டே பண்ணிட்டு ஃபேம்லியே போனோ நாங்க குட்டீஸ் ஏ மதர் இன் லா எ சிஸ்டர் இன் லா வோட பையே ஆ அப்டின்னு நெறைய பேரு போனோ எல்லாரு போய்ட்டு என்ஜாய் பண்ட்டு மெயின் பிளேசஸ்ல்லா ஆ பாத்துட்டு அப்பறமா அங்க ஒரு பிரச்ன என்னன்னா செக்கின்னு டூ டேஸ்க்கு தா நாங்க புக் பண்ண ரூம் கெடைச்சது த்ரீ டேஸ்கு கெடைக்கல அதனால தேர்ட் டே வந்து திருப்பியு வேற ஒரு பக்கத்ல ஒரு பில்டிங்க்கு ஷிப்ட் ஆயி
அ
ஆ தேர்ட் டே மட்டு இன்னொரு வேற ஒரு எடத்துல இருந்து அதுக்கப்பறமா ரிட் ட்டர்ன் திருப்பியு பேக் வந்தோ
இங்க தேர்ட் டே வந்து வேற அ ஊருக்கு போயிருக்லால அத்த பில்டிங் மாறதுக்கு பதிலா
அப்டிதா ப்ளான் இருந்துது வேற ஊருக்கு தா ஆனா அதுக்கப்பறமா செரி இண்ணு நெறைய ப்ளேஸ் இங்க பாக்கல அதனால இங்கயே பாத்து முடிச்சுல்லா திருப்பியு வேற ஊருக்கு போனுன்னா இந்த வாமிட் கேசுங்கலல்லா கூட்டிட்டு போற க்கு உங்க மாமா யோசிச்சாங்கலான்னு என்னானு தெரில ஓ திருப்பியு போயிட்டு வேற ஊருக்கு போயிட்டு பாத்துட்டு வரதுக்கு இதே ஒரு ஊர்லேயே இது இப்டியே இருந்துகிடுவ அப்டின்னு சொ அப்டின்னு சொல்ட்டு விட்டாச்சு ம் சேரிமா அப்றோ
அப்றோ அத்த ஜாலியா இருக்கீங்க
ஜாலின்னா ரொம்ப ஜாலில்லா இல்ல வேலயும் இருக்கு ஜாலியு இருக்கு என்ஜாய்மெண்ட் இருக்கு எல்லாமே இருக்குது
ம் அவுங்க வந்து இந்த எடத்த விட் ட்டு ஆ, மீன் ஒரு கொஞ்ச தூரோ நீங்க கேரளாக்கு போயிட்டு வர்றது
வாவ் சூப்
கேரளாக்கு போனோ பிளைட்ல போனோ ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல அ எப்பனா நா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நெனைக்கிறே சிக்ஸ்த்தா செவன்த் படிக்கும் போது
ம், உங்க டாடி வச்சுன்னு இருக்க டி பி தானே
ஆ அதா, அதா
ம் அத மாத்தவே மாட்டாருல ஏன் அப்டி ஒரு ஆச பொண்ணு மேல
தெரிலியே
கண்டிஷன் போட்டியா
எ டி பி பாத்திருக்கீங்களா
உ ஊன்டுட்டு தனியா டாடியா இருக்கறது
அது என்னனா ஒன்னு இன்னு மாத்த கூட இல்ல
ம் ம் அதே மாரி இப்ப எடு அங்க எப்டி சொல்றது அதே வேற டேடிய உன்ன தூக்க சொல்ல அதெல்லா நல்லாருக்கூ அந்த ட்வெண்டி இயர்ஸ் சேலஞ்ச் அப்டிலா போடுறாங்ல ஏ பண்ணா ஒரு டி பி ல வந்து அவுங்கம்மா அவன தூக்கி வச்சுன்னுருக்ற மாரி சின்ன வயசு வீடியோ நம ங்கே அவுங்கம் டேடி அவுங்கம்மா அவன துக்கிட்ருக்க மாரி ஆ அடுத்து அந்த பாக்ஸ் போட்டு ரெண்டு கொலாஜ் பண்ணிருப்பாங்ல வெள்ளா ஆனா நல்லா பெருசாயிட்டப்றோ ம் ம் டூ இயர்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இயர்ஸ்ல அவு வந்து அவுங்கம்மா தூக்கி வச்சிருக்கா மாரி
நம்ளால முடியாது
அதுனால தா நா நா அதுனால தா வேண்ணா உங்க டேடிய திருப்பி உன்ன தூக்க வச்சு மம்மிய ஃபோட்டோ எடுத்து அத வந்து கொலாஜ் பண்ணி இந்த குட்டி வயசுல அதாவ்து நீ ஒரு என்ன ஒன் இயர் இருப்பியா அந்த ஃபோட்டோல ஒன் இயர்ஸ் அண்டு ட்வண்டி டூ இயர்ஸ் அப்டின்ற மாரி போடு
ம்
நல்லாதா
அந்த மாயி ஃபிளைட் ஃபிளைட்ல போன அத்தே ஃபர்ஸ்ட் டைமா ரொம்ப ஒரு மாதிரி இர்ந்ச்சு ஒரு டேக் ஆஃப் பண்ணும்போது ஒரு மாதிரி இர்ந்துது எப்பி சொல்றது ஏ இந்த ரங்க ரங்காட்டம்லா சொல்லுவாங்கல்ல அத்தே ரங்கராட் ல்லோ அதுல வந்து மேல போயிட்டு ஆஹ ரோலர் கோஸ்டர்ல எடுத்துக்கோங்க இங்கந்து கீழந்து மேல போயிட்டு மேலந்து கீழே எறங்கும் போது எப்டிருக் கூ அந்த மாத்ரி ஒரு எக்ஸ்பிரஷன் அந்த மாதிரி இந்த்ச்சி ஆனாலூ இப்ப செரி ஓகே ஃபைன் பரவால்லன்ட்டு ஆனா எடுத்துட்டாங்க அந்த வியூலா நல்லாந்த்ச்சி ஒரு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸுன்ட்டு நல்லாந்துது ஏய் நல்லா டேட் கஃப்லேந்து எல்லாமே வே அவுங் இன்ஸக்ஷன் குடுத்தாங்க அதுல்லாம் பண்ணாங்க எல்லா கரெக்டா பண்ணோ அ சீட்பெல்ட் போட சொன்னாங்க எனக்கு போட புடிக்லேன் அவுத்து அவுத்து விட்டே அந்த ஏர் ஹோஸ்டர் வந்து போட்டு போட்டு விட்டு போனாங்க
ம்
அது ஒரு சிரிப்பா போச்சி அதுக்கப்றோ எனக்கு கரெக்டா கானர் சீட் ஜன்னல் சீட் குடுத்துட்டாங்க அதுனா அதுனாலே எட்டி எட்டி பா நானு வந்து அப்பதா நன்ச்சே நா இந்த ட்ரெயின்லல்லா இந்த ஜன்னல் க கண்ணாடி ஜன்னலியு ஓபன் பண்லால்ல அந்த மாரி இதையு ஓப்பன் பண்லான்ட்டு
ம்
தெற்ந்து தெற்ந்து பாக்குற ஓப்பனே ஆகல ஒரு வேள சமோஸ் சம கோவோ வந்துச்சின்ட்டு நே குத்திட்டே கரெக்டா க்ளாஸ் கண்ணாடி வச்சு குத் தினே அப்பா அமைதியா இரு அமைதியா இருனாரு மா அப்பா ஓப் மாட்டேகுதுப்பா என்னப்பா இது ஃப்ளைட்டே இல்லப்பா இது டூப்ளிகேட் பா அப்டின் அப்படின்னு டு அப்பாக்கி புச்சி கத்தினுந்தே அதுக்கப்றோ ஏர் ஹோஸ் டர் வந்தாரு வந்தாங்க அவ் சொன்னாங்க அதெல்லா ஓபன் பண்ணா கூட குத்த முடியாது குத்துக்கூடா அத்ரி அதெல்லா ஓப்பன் பண்ண முடியா தேவ் மேல இக்க அப்ப நீ இது ஓப்பன் பணீனேல் எல்லாரு டேஞ்சர்ல இருப்போ அப்டினாங்க
உம்
ஆ அப்ற வந்து செரி ஓக்கேன்ட்டு எ செரி அப்றோ கொஞ்ச நேர போச்சு அப்ற ஜூஸ் குடுத்தாங்க ஜூஸ் எத்துனு வந்தாங்க நா வேணான்ட்டோ அங்க்கப்ற எறங்குவே எறங்க போறோன்ட்டு தெஞ்சது எறங்க போமோ சேரி அதா மேல இருக்கம் போதுதான ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னாங்க சேர் நம்மதா எறங்கப் போறல்ல இப்ப ஓப்பன் பண்லால்ல அப்டின்ட்டு அ உங்ககிட்டியு கேட்டே நானு குத்தியு கும் பாத்தே அப்பியு ஓப்பனாகல அவுங்கெல்லா யெம்மா விட்ருமா எறங்குமா ஃபஸ்ட்டுன்ட்டு டாட்டா பாய் பாய் சொல்லி அனுப்பி விட்டாங்க அதெல்லா மறக்கவே முடியாது
செம்ம உம் எனக்கு ஒன்னா இது மட்டதா ஒன்னு பெண்டிங்ல இருக்கு ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒட்டுனா ஒன்னு பிளைட்ல போனதில்ல ஆனா ஒட் பெரிய ட்ரீமா வச்சுனுருக்கே அது எப்போ நடக்குமோ அப் இப்ப வெய்ட் பண்ணி க்ஸ்
நடக்கு அத்த கண்டிப்பா என்ன மேர் பண்ணுங்க
நா கண்டிப்பா பண்ண மாட்டே ஒன்ன சின்ன பொண்ணுனு விட்டுட்ருப்பாங்க நாப் போய் இப்ப பண்ணன்னுச்சுக்கியே தூக்கி இப்ப பிரச்சன வந் சத்து சத்துனே வந்திருக்காங்கவோ தூக்கி போடுங்கோ அப்டின் சொல்லி தூக்கி போட்டாங்க ஓ
அப்றோ ஒனக்கு ட்ரீம் எதாது இருக்கா அதாவது இந்த ஊருக்கு போனு
ஆமா இருக்கு அத்த இது கெனடா போகணுனு ஆச அத்த
ஃபரே உம் கவலையேப்படாத ஏ ஃப்ரெண்டு அங்கதா இருக்கா
மாஷ் அதாவது
ம்
ட்ரிப் மாரி இருக்குடாது ஒரு மாரி செட்டில்டா இருக்குன மாரி
ஓகே ஓகே அவ வந்து தே இன்ஜினியரிங்லா முடிஸ்ட்டு ப்ராஜெக்காக போனா அங்க போயிட்டு அந்த ஃபிராஜெக்ட் முடிஞ்சுட்டு அங்கருந்து இன்டியாக்கே வர முடியாம லாக் ஆகுன மாரிருக் ஆனா ஹஸ்பண்ட் ஒஃய்ப் பேமிலியாதா இருக்காங்க அதனால அவளுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு பிராஜெக்ட் கெடைச்சாலு ஒருத்தவங்க மேனேஜ் பண்ணிட்டே மாத்தி மாத்தி இருக்காங்க இப்ப நா வந்துட்டே ஆ அது ஏதோ பெரிய புரொசீஜர்னு சொன்னா ஒரு வாட்டிக்குள்ள வந்துட்டோ சும்மா வெளிநாடு வெளிநாடுன் சொல்றாங்க ஆனா வந்துட்டோனா நம்ம லாக்கான மாரிதா ரொம்ப கஷ்டன்ற மார்லா ஒரு வாட்டிக்கு ரொம்ப நாள் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் பேக் பே ஸ்னா அதுக்கப்புற நானு டெக்ஸ் பண்ல ஆனா ஏ ஸ்கூல் ஃபிரெண்டு இப்ப வரைக்கு கான்டேக்ஸ் டெரர்ல ஆர வச்ச ஃபிரெண்ஸ் இப்ப இப்ப வரைக்கு சொல்ல உம் இப்ப இருக்கோ கான்டேக்ட்ல இருக்கு ஏ பஃர்டேக்கு கரெக்டா விஷ் பண்ணிடுவா அவ பஃர்டேக்கு நா விஷ் பண்ணிடுவ வெஃட்டிங் டேக்கு அவுங்க கொழந்தைங்க பஃர்டேக்கு கரெக்டா விஷ் பண்ணிடுவோ லைக் ஸ்டேட்டஸ் பாக்காமே வி்ஷ் பண்ணிடுவோ எனக்கு அவ பஃர்டேனா செப்டம்பர் த்ரீ அப்டின் தெரியு சோ அ நல்லக்
எப் பஃர்டே எனக்கு எப்டி ஞாபருக்கு சொல்லுங்க
தெர்லியே
உங்க படே அப்போ ஒருத்தவங்களுக் படே இருக்கு அ இன்டர்நேஷ்னல் லெவல்ஃபு செலிபிரே பண்ணுவாங்க
இன்டர்நேஷ்னல் தோனியா
ஆமா
ம் அதனால்
ஆமா அத்த
அதலா ஒரு பெருமதா அவ்ளதா எனக்கு அந்த டேட்டு செவன் செவனா புடிக்கு அவ்ளதா எல்லாருக்குமே பாப்பு செவன் செவன் ஒன் ஒன் டூ டூ திரீ திரீ அது மாரி யார் படே
ண்டு செவனு வந்துச்சி செவன்த்து மன்த்து செவன்த்து இயரு ஆனா அந்த நா ஃபஸ்ட்டு ஒன் சவன் வர்ல
ஓ ஓ
அது மட்டு வந்துந்துனா ட்ருபுள் செவனா
ஒர்க்கே
உங்குளுக்கு மொதல் ரெண்டு சவன் வந்து
ஆமா ம் ம் செரிடா செரி ஓ டேக்கேர்
ஓகே அத்தைப் ம் பாயித்த